ஹலோ சேரி வீட்டுல வெறுப்பாருக்குறா எண்ண பண்றதுனே தெர்ல
அதெல்லா ஃபைனு இருக்குடா காசு வரும் பிரஷரேத்துக்கு நறைய தேவைப்படும் கையிலயு காசுங்க நறைய இருக்கு
ஆ காலேஜ் போலோட கையில கொஞ்ச எடுத்துட்டு போல அண்ட் பேன் பே வேறக்குதுப்பா
ஆ
அவதா மட்டலு அப்பபோ பண்ணாங்கலா
ம் ம்
அ பழைய
பதினெட்டு வயசு ஆனா அப்புறமா எத்துக்க வேண்டிதா ஜி பே
ஜு பே அப்ப தா ஓபன் பண்ண முடியு அது வரைக்கும் சாதாரண பே தா
உ உம்
என்னாபன்றது கால ஓட்டனு
ஆமா வெளியில வள முடியாதா ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ